ஹலோ
சொல்லுங்க என்ன பண்றீங்க
மல்லாம் காத்தீங்க நீங்க
உம் இப்பதான் டியூஷன் முடிச்சுட்டு வந்தாங்க பசங்க
உங்க பசங்களா
இப்பதான் கூப்பிட்டு வந்தோம் சரி பேசிடலாம்னு சொல்லிட்டு கால் பண்ண
ஓகே டியூஷன் எப்படி போகுது பசங்களுக்கு
ஆஹ் நல்லா போகுது
உம் டியூஷன் நடத்துற எந்த எல்லா சப்ஜெக்ட் கானுச்சங்களா இல்ல மேஜர் சஜெக்ட் மட்டுமா
மேஜர் சப்ஜெக்டுக்கு மட்டும்்தான் அனுப்புகிறது
ஆஹ்
மேக்ஸு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக அனுப்பிட்டுருக்குறோம்
ஆஹ் ஆஹ்
நீங்க டியூஷன் எல்லாம் போயிருக்கீங்களா
இல்ல நான் டியூஷன் அதிகமா போனதே இல்லை நானு ஏன்னா எங்க சித்தி எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா எங்க சித்தி சொல்லுவாங்க ஏன்னா எங்க சித்தி வந்து ஸ்கூல் பஸ்ட் அதனால எல்லா டவுட்டும் அவுங்கலே கிளியர் பண்வுறாங்க எனக்கு
சரி சரி
அவங்களே ஊர்ல இருந்து வந்துருவாங்க ஒன் வீக் லீவ் போட்டு ஆபீஸ்ல இருந்து இன்ட்டின் பப்ளிக் கூட அவங்க தான் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க
பரவாலயே நாங்க டியூஷன் போகல
அவங்கள வந்து சொல்லி குத்துருவாங்க காலையில்ல என்ன எழுப்பி விட்டு விட்ரும் கரெக்டா
ஓ பரவால இங்கல்லாம் ந நம்ம சொல்லி கொடுத்தாலா எந்த பிள்ளைங்களுமே கேட்கறது இல்லையே பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது ஆஹ் டியூஷன் அனுப்புனா கொஞ்சம் பயம் இருக்கு இருக்குது த்துவாங்க அடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே கொஞ்சம் படிக்கிறாங்க
ஆமா ஆமாக்கா
நீங்க ஸ்கூல்லாம் எப்டி மார்க் எடுப்பீங்க ஆவரேஜா இல்ல நல்லா படிப்பீங்ளா
நான் வந்து ஸ்கூல்ல வந்து டென்தல நல்லா படிச்சுட்டு இருந்தேன்
ஓகே
சோ ஆவரேஜா வந்து நார்மல் கிளாஸ் டெஸ்ட்லயே நல்ல மார்க் தா எடுத்துட்டுருந்தேன்
சரி சரி
டாப் எல்லா எடுக்க மாட்டேன் ஆவரேஜ்ஜா எடுப்பேன் இப்போ லெவன்து வந்ததுக்கத்து சிலபஸ் டஃப்பா இருந்ச்சி
அப்டியா
ஏன்னா இப்ப மேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட ரிலேட்டடாவே இல்ல டென்த்துக்கும் அதுக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து அதுல டென்துல வந்து சும்மா தேயேரிட்டிகலா படிச்சேன்
ஆமா
இது வந்து ஃபுல் அன் ஃபுல் டெரிவேஷ் ஷணாவே வஞ்சி என்க்கு அந்த ஒன் இயர் வந்து அப்டியே ரெகுலரா இருஞ்சி என்னாடா இது ஒன்னும் புரில
உம்
ஏதோ கெமிக்கல் ஃபார்ம்லாண்றாங்க அப்டின்றாங்க இப்டின்றாங்கன்னு புரியாமே இருந்தேன் அடுத்து டுவெல்த் வந்து நானே ட்ரை பண்ணே கொஞ்சம் கொஞ்சமா அதுகத்தினு ஃபிசிக்ஸ் நல்லா வந்ச்சு நானு லேர்ன் பண்றதுக்கு கத்துக்னு சார்கிட்டந்து அவரு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பழகுனாரு
ஓகே ஓகே
நடத்துத கெவனிக்லானு நடத்துற்து கெவின்சேன்
உம்
அதுக்கடுத்து இப்ப டுவெல்த்ல நான் தான் பாதி பேருக்கு என் கிளாஸ்ல ஃபிசிக்ஸ் டவுட் கிளீயற் பண்ணே ஏன்னா ஃபிசிக்ஸ் எனக்கு நல்லா வரும் ஓரளவுக்கு
ஓ இன்னொ அந்த ந்த எந்த அந்த டீச்சர்ஸ்ஸ பிடிச்சிருச்சுன்னா அந்த சப்ஜெக்டு ரொம்ப பிடிக்கு அந்த டீச்சர்ஸ்சு பிடிக்கலையா ய அந்த சப்ஜெக்ட் என்ன தான் சுட் டுப்போட்டாலும் நம் வரவே செய்யாதுல அ எனக்கு ஏ எனக்கு அப்டிதான் எனக்கு பத்தாவதுல கணக்கு சுத்தமா பிடிக்காது ஏன்னா அந்த மேம் பிடிக்காது அந்த மேம் எப்போ பாத்தாலு திட்டிட்டே இருக்குற மாரி கொஞ்ச இந்த பார்ஷாலிட்டி பாக்குற மாதிரி இருக்குமா எனக்கு அவுங்க க்ளாஸும் பிடிக்காது அந்த கணக்கு பா டமேப் பிடிக்காம ஆய்டுச்சு அ ஃபஸ்ட்டு ரேங்கு செகேண்ட் ரேங்கு வாங்கிட்ருந்தது அப்புடியே அரையாண்டுக்கப்றோ ஃபெயில் ஆய்ட்டே நானு பத்தாவ்துல கணக்குல மட்டு மத்ததுல எல்லாத்தைமே அ தொண்ணூறுக்கு மேல மார்க் இருக்கூ இதுல மட்டும் ரொம்ப ஃபெயில் ஆயிட்டே அப் அப்றோம் வீட்லலா ரொம்ப கஷ்டபட்டு அதுக்கு எனக்கு கணக்குக்காக வேண்டி தனியா டியூஷன்லா வச்சு
ஆ
ஆ அதுக்கப்றோ பப்ளிக் எக்ஸாம்ல தொண்ணூத்தஞ்சு மார்க்கு
ஓ குட்‌ மார்க் தா மேம்
வீட்ல அம்மாவோட அம்மா நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்ளா அ நல்லா படிக்கணு நீ படிச்சாதா அடுத்து உனக்கு பின்னாடி வரவங்ளுக்குளா சொல்லி குடுக்க முடியு அ ப்டினு என்கரேஜ் பண்ணி அந்த லாஸ் ட்டு மினிட்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அ மேக்ஸ்ல தொண்ணுத்தஞ் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்த
ஆமாங்க நா அது கத்துநா டடுவெல்த்துல பிசிக்ஸ் நல்லா பண்ண பிசிக்ஸ் நல்லா பண்ண கெமிஸ்ட்ரி வந்து ச தேரட்டிக்கல்லா படிச்சிருவே எவ்ளோ கஷ் டமா இருந்தாலு நைட்டு பதினோரு மணி நாளு தெரட்டிக்கள் பட் ச்சுருவே கெமிஸ்ட்ரி எனக்கு கெமிக்கல் வராது அந்த அளவுக்கு
ஆமா அந்த அது என்ன சொ ல்லுவாங்க அந்த நேமு ஆ அது ஃபார்முலா ஃபார்முலா போட வரவே செய்யாது
சுத்தமா எனக்கந்த சி ஹெச் டூ அந் இதல்லா வந்து அப்டியே மக்கப் பண்ணுவே நானு மக்கப் பண்ணா ஒரு நாள் ஞாபகருக்கு அடுத்த நாள் மறந்துரு திரும்பையு ஃபஸ்ட்டெ ஃபஸ்ட்லெந்து இன்னொரு எக்ஸாம் திரும்பியு ஃபஸ்ட்லெந்து மக்கப் பண்ணு ஆனா தேரட்டிக்கள் மட்ட படிச்ட்டே எனக்கு மேக்ஸ் சாருக்கு சுத்தமா ஆகாது
ஆ
அவரு ப்ரியட்னாலே நா வெளிய தா நிக்கிற்து
ஆ
எங்க அம்மா கிட்ட சொன்னாரு நெக்ஸ்ட்டு கீழ கூட்னு போய் இன்சார்ஜ் கிட்ட சொன்னாரு
ஓகே
எல்லா பண்ணாரு என்க்கு அ எல்லாத்துலுமே நா மேக்ஸ்ல ஃபெயிலு உண்மைய சொனா டுவெல்த்துல அவர் ஒரு இருவது டெஸ்ட் வச்சாருனா ஒரு எட்டு டெஸ்ட்டு ஒன்பது டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்கும் மீதி எல்லாத்துலமே ஃபெயிலு
ஆ
உம் எங்க வீட்ல மேக்ஸ் ஃபெயில் ஆய்றான் நென்ச்சிந்தாங்க நானு அவருன் சுத்தமா புடிக்கல எனக் க்கு அவர
செரி
அதுக்கத்து கடைசில வந்து பப்ளிக் கிட்ட வந்து அவர் எனக்கு புடிச்சிச்சு அவரே கிட்ட வந்து க்ளோஸா வந்து நீ வந்து கிளாஸ்ல இந்த மாரி பண்ணாதடா எல்லாரையு கிண்டல் பண்ணாத என்னவே எதுக் கிண்டல் பண்ற நீ அப்டினு கொஞ்ச இது பண்ணாரு அவரு க்ளாஸ் நடத்துவாரு
ஓகே
திடீனு யாருனா ஏ ப்ரெண்ட்ஸு பக்கத்துல இருந்துன்னு என்க்கு எதுனா பண்ணுனெ நா தெரியாம கிண்டல் பண்ருவே சிரிச்சு மாட்டிக்குங்க மூணு பேருமே ஆனா எவன கேட்டாலு ஏ பேர் சொல்ருவானுங்க
ஆ
நானு செரி அசால்ட்டா வெளிய போய் நின்றுவ செரி நம்ம நிக்கது புதுசிலனு
அப்டி வெளிய போய் நிக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லா இருக்காதா
நா மட்டு நா மட்டு இல்ல மேம் நா போன ஒன்னே பின்னாடியே பத்து பேர் வருவானுங்க அவருனா பண்ணுவாரு நா போன ஒன்னே எங்க ஃப்ரெண்ட்ஸவே பாக்குவாரு அவனுங்களு மாட் ட்டின் வெளிய வந்துருவானுங்க அப்டியே ஒரு பத்து பேரு வெளிய வந்துருவாங்க அடி வாங்குனா எல்லார் பத்து பேர் சொந்து ஒன்னா வாங்க னூங்க
நல்ல ஃப்ரண்ட்ஸ் தா கெடச்சிருக்காங்க
ஆ இப்ப கூட இருக்குறானுங்க எல்லா இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி கூட அந் சார பாத்துட்டு பேசிட்டு எப்டி சார் இருக்கிறீங்க நல்லாகுறீங்களா அடீன் பேசிட்டு தா வந்தே சார் எப்பிரா ஒன்னு கொஞ்ச இம்ப்ரூவ் பண்ணிக்கிது தான மார்க்கு சவ சிக்ஸ்டி ஃபை எத்துந்தே
ஓ
இந்த வருஷொ‌கொஷின் பேப்பரே கொஞ்ச டஃப்ஃபு
அப்புடியா ஆமா என எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க போகும்போதெல்லா எங்களோட சிலபஸ் மாறு எங்க பேச்ல தா கரெக்ட் கரைக்டா மாறு அப்போ எங்களை வச்சு செஞ்சடுவாங்க புழிஞ்சு எடுக்கறது தான்
ஆஹ் ஹ
உம்
எனக்கு ச்சு கொஞ்சம் ஃபைவ் மார்க் கூட அட்டென் பண்ணிடேன் நானு கடசி நேரத்துல சேர்ர புடிச்சிச்சு அதுக்கத்து அவர்கிட்ட பேசி அவரே வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி லைஃப் பத்தி கொஞ்சம் சொன்னாரு இப்படி தான்டா என் லைஃப் அப்படின்னு சொன்னா சரி சார்ட்டு படிச்ட்டேன்
சரி சரி
டூ மார்க் த்ரி மார்க் தான் சுத்தமா அப்படியே டஃவா எடுத்துட்டாங்க என்னா சு ஸ்ட்டோல் த்ததுலவந்து பன் எ பதிமூணு லெசன் வருது மேக்ஸ்சு
அப்படியா ஒ உங்க சிலபஸ்ஸே எங்களுக்கு ஒ
நம்ம நோட்ல எழுதுதான் எல்லாமே ஒரு லெசனே ரெண்டு நோட் எழுதனும்
அப்பா கஷ்டம்தான்
அத்தன லெசன்லயும் நான் ஃபைவ் மார்க் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு ஒரு டூ மார்க் ஒன்னு த்ரீ மார்க் ஒன்னு அட்டன் பண்ணியிருக்கேன்
உம்
அதுக்கே எனக்கு இதுவாயிச்சு அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரியா உன்னும் எத்துந்துக்கணும் அது இல்லாம இந்த வருஷம் சார்னா சொன்னாரு என்கிட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு எவ்ளோட வரும்னு கேட்டாரு சரி நான் ஒண்ணு இது எலெக்ன் இல்ல அதனால லூஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க சார் அதனால செவன்டி வரும் சார் அப்டின எல்லாம் மிஷ் டேக்லா போய் செவன்டி வரும் சார் நீங்க கவலைப்படாதீங்க செவன்டி கன்ஃபார்ம் சார் அப்படின்ன பாத்த இந்த வருஷப் ஃபுல் ஸ்ட்ரீட் கரெக்ஷன் மேம்
அப்படியா
மேக்ஸ் ல வந்து நானு கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுவேன் நானு மேக்சிமம் வந்து அது டிரேவ் பண்றதுக்கு வந்து த்ரி பேஜஸ் போ அந்த ஓரியன்டேஷன் காயிலு அதுக்கெல்லாம் வந்து த்ரீ பேஜஸ் போவோம்
சரி நீங்க இங்கிலீஷ் மீடியம்ல நீங்க இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருக்கு படிச்சிருக்கீங்க ஆஹ் நாங்க தமிழ் மீடியம்னால எங்களுக்கு அந்த அளவுக்கு அ கஷ்டமா தெரியல எங்க டைம்ல
ஆ அது வந்து எனக்கு புரிஞ்சுக்குவே நானு இந்த மாரிதா இந்த ஃபார்முலா போட்டா இதெல்லா வந்துருன்னு அதனால நானு கீ வேர்ட்ஸ் மட் ட்டு எழுதுன இந்த டைம் பப்ளிக்ல மார்க் கொறைச்சிட்ருக்கறாங்க கேட்டா ஸ்டெப் இல்லப்பா
ஆமா கண்டிப்பா ஸ்டெப் எதிர்பாப்பாங்கல்ல
மேம் அவங்களுக்கு தேவ வந்து கீ வேர்ட்ஸ்தா மேம் அது ப்ளூ பிரிண்ட்டே எடுத்து பாத்தே
ஓ செரி செரி
குடுக்குறாங்க அவுங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் குடுத்துட்டு இதுல இருக்கற மாரி கரெக் ஷன் பண்ணுங்கன்னுவாங்க
உம்
இதுல வந்து இப்ப பாஸ் ஆகற பசங்கல்லா வந்து கீ வேர்ட்ஸ் மட்டுந்தா படிச் சு எழுதுவாங்க இப்ப நானு எல்லா கொஷ்னுக்கு அதே மாரி எழுதிருந்த பரவால்ல ஃபைவ் மார்க்கு ஒரு ரெண்டு க அந்த மாரி எப்பமே ஏன்னா டைம் ஆயிடு
திருத்தற டீச்சர் என்ன மனநிலைமல இருந்தாங்களோ தெரியல
அவுங்க எந்த இதுல இருந்தாங்னு தெரில மேம் எனக்கு அப்டியே கோ செரி ரீ கரெக்ஷன் போட்டா என்ன பண்ணுவா திரும்பி எதுல மிஸ்டேக்குன்னு லைன் பை னா பாக்குவாங்க
ஆமா ஆமா
அதனால நானு அது எதுவு கண்டுக்கல மேம்
செரி செரி
உ நீங்க டுவெல்த் எழுதும்போது எப்டி மேம்
எங்களுக்கு டு்வெல்த் எல்லா கொஞ்ச ஈஸியாதா இருந்துச்சு எனக்கு நா சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன்னா அது பாட்னி ஸுவாலஜி ரொம்ப பிடிக்கு அவங்க அந்த டீச்சரும் மேமும் அவங்களயு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுவு ரொம்ப பிடிக்கு ஓகே ஒரு எங்களுக்கெல்லா ஆயிரத்தி எரநூறு மார்க்குக்கு எக்ஸாம் நடந்துச்சு ஆயிரத்தி சில்ற மார்க்கு எடுத்தே நானு அது ரொம்ப எதிர்பாத்திருந்து எடுத்தது
ஓகே மேம் மேம் டைம் ஆயிடுச்சு தேங்க்ஸ் மேம்
ஓகே ஓகே தேங்க் யூ